தோழி வணக்கம்
ஆ ஒண்மைட் அப்படி இருந்தே
ஹலோ
ம் சொல்லுங்க
கேக்குதுங்களா சொல்லுங்க தோழி
சுற்றுலா பத்தி பேசலா இப்ப வந்து நீங்க ஸ்கூல்ல பள்ளி பருவத்துல போயிருப்பீங்க சுற்றுலா அத பத்
பள்ளி பர்வத் துலலா நா சுற்றுலா போனதே இல்ல தோழி என்ன அப்படிலா கூட்டிட் போனதே இல்ல அது இல்லாம எங்க ஸ்கூல் ஒரு கேள்ஸஸ் ஸ்கூல்லதா இருந்துச்சு எங்கல்லா பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தா நாங்க அந்த கால த்துலலா நம்மள எல்லா எங்க சேத்து உட்டாங்க நம்மல்லா கொஞ்ச கஷ்டப்பட்ட குடும்ப தா என்னெல்லா ட்ரிப்புக்கெல்லா போனதே இல் தோழி நால்லா எந்த சுற்றுலாவுக்குமே போனதே இல்ல கல்யாணத்துக்கு அப்புறோ கூட நா எங்கேயுமே போல்ல நீங்க எங்க பள்ளிப்பருவத்துலே போயிருக்கீங்களா
பள்ளி பருவத்துல போயிருக்கே நா படிச்சது பிரைவேட் ஸ்கூல்ல தா தாத்தா பாட்டி அவுங்கிட்டதா இருந்து படிச்சதே அப்பா வந்து ம் ம் சொந்த ஊரு தா இருந்தாரு அன்னால அவங்க டெல்லியிலதா இருந்தாங்க நா சின்ன பையதா எங்க தாத்தா எங்க பாட்டி ரொம்ப புடிக்கு உங்கள விட்டு நா பி ரிய மாட்டனா ஆனால எங்க விட்டுட்டு கூட்டு போம் போது அழுதுகிட்டே அவங்கள புடிச்சிட்டு விடவேமாட்டே டே அப்புற பாட்க் என்ன ரொம்ப புடிக்கு ஆனா நா வளத்துக்குறேன்ட்டு அவங்கிட்டே வளர்த் நா வளந்தே
தாத்தா பாட்டிக்கிட்ட வளந்தாலே செல்லமா தா வளரணு
நா வந்தது வில்லேஜ் தா வில்லேஜ் பக்கத்துல ஒரு சிட் டி குள்ளதா போயிட் போயிட்டு படிஸ் படிஸ்ட்டு வருவோ ஸ்கூல் ஸ்கூல் பஸ் வர பேருந்து பள்ளி பேருந்து இருக்கும் இல்ல ஆ அதுல போய் போயிட்டு தா வருவோ
எங்க எல்லா போயிருக்கீங்க எப்படி இருக்கு எங்க எல்லா எந்த ஊருக் எல்லா போயிருக்கீங்க தோழி
ஆ அந்த அந்த க்ளாஸ பொறுத்து கூட்டு போவாங்க பஸ்ட் சின்ன பிள்ளய போவாங்க சிஸ்து செவன்தல படிக்கு போதுலா கொஞ்ச பக்கத்துல நம்ப ப ஸ்கூல் பக்கத்தலேயே கொஞ்ச ரொம்ப லாங்கா போகாம பக்கத்துலேயே கூட்டு போவாங்க அப்ற எயித்துக்கு மேல கொஞ்ச லாங்கா கூட்டு போவாங்க அப்ற லெவல்து டுவல்த்து ரொம்ப லாங்கு இந்த பேங்களூர் மைசூர் அந்த மாரி கூ
பேங்ளூர் மைசூர் அளவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்ளே தோழி பரவால்ல குடுத்து வச்ச வங்க நீங்கல்லா
சூப்பரா இருக்கு ஸ்கூல்ல போன பள்ளி பருவத்துல போன அ சுற்றுலாதாங்க மறக்க முடியாததே அதே எந்த நம்ம வந்து இந்த உயிர் இருக் கிற வரைக்கு அந்த இது அப்டியே இருந்துட்டே இருக்கு ஆந்த ஞாபகலா
நம்மதா நீங்க என்னதா சொன்னாலு நம்ம அது என்ன ஒரு ரூபா கூட நமக்கு அது என்னன் தெரியாது ஆனாலு போய்ட்டு அது அந்த காச கலெக்ட் பண்றது அங்க போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்லா போய்ட்டு வந்து அது ஒரு வாரோ பேசுவோ பாத்தீங்ளா எல்லார்கிட்டயு பேசிக்கிட்ருப்போ நாங்க போனே அது அப்டியாச்சு இது இப்டியாச்சு தாத்தா பாட்டிக்கிட்ட பொலம்பி பொலம்பி அவங்க அம்மா போதுமா நிப்பாட்மா அப்டின் சொல்ற அளவுக்கு நம்ம பேசிருப்போ
அது வந்து நாங்க பள்ளி எங்க பள்ளில வந்து பேருந்து வந்து ஏழு எட்டு பேருந்து இருக்குது அதனால அந்த மூணு நாள் லீவு விடுவாங்கள அந்த ஆயுத பூஜ சரஸ்வதி பூஜ இந்த மாரி தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் விட்டானா ஸ்கூல் பஸ் ளா சும்மாதானே இருக்கு பள்ளி பேருந்து எல்லா அதனால ட்ரிப்பு மாரி அரேஞ்ச் பண்ணிர்வாங் போட்ல எழுதி போட்டுருவாங்க ஒரு மூணு மூணு பாட்டா பிரிச்சுபோட்டுருவாங்க அமெளண்ட் வைசா ஒரு ஆயருவாக்குள்ள ஒரு அமௌண்டு ரெண்டாயருவாக்கு ஒரு அமௌண்டு மூனாயிருவாக்கு ஒரு அமௌண்ட் எதுல ஜாயின் பண்றீங்களோ அதுல போய் ஜாயின் பண்ணிக்லா
அதுதா அது அது நம்ம காசு வாங்கணுமே தாத்த பாட்டிக்கிட்ட கொஞ்சி கூத்தாடி வாங்கறது இல்லாம வாங்கிட்டு போயி நம்ம அதுக்கு எல்லா போயிட்டு ஒரு நாள்தா போய்ட்டு வருவோ அந்த ஒரு நாளு நம்ம எத்துன்வா எத்தன் நாளா பேசிட்ருப்போ ஒரு வா பத்து நாளு அதே நெனைப்புல இருக்கு தூங்கும் போது கூட நமக்கு அதே நெனைப்புல இருக்கு நம்ம போனோமே போக போறோமே அப்டின்ற ஒரு சந்தோஷமே தனிதானே
அ ஆறாங்ளாஸ் ஏழாங்ளாஸ் படிக்கும் போதுலா பக்கத்து ஊருதா கூட்டு போவாங்க பக்கத்துலன்னா சும்மா ஒரே நாள்ல போய்ட்டு வர்ற மேரி
ஆ ஆ
இந்த கும்பகரை தேனி இந்த அந்த மாரி இந்த வழுக்குப்பாறை கொடைக்கானல் அந்த மாரி கூட்டு போவாங்க எங்க பக்கத்துல அது எல்லா இருக்குது அப்புற எயிட் இந்த மாரி திருச்செந்தூர் கன்னியாமரி ரெண்டு நாள் டூரு போய்ருக்கோ திருச்செந்தூர் கன்னியாமரி
ரெண்டு நாளா பரவால்லியே அங்கேயே தங்கி இருக்கிற மாரில்லா போயிட்டு வந்திருக்கீங்க
தூக்கிட்டு போவோ எங்க ஸ்டைல அ மாட்டோ நைட்டு ஒரு நா ஃபுல்லா பஸ்ல தூங்கிறோ விடிய விடிய பஸ் மா மாத்தி மாத்தி ஓட்டி போவாங்க ட்ரைவர் ரெண்டு பேரு வருவாங்க
நல்லா இருக்குமே அது கூட ஒரு நல்ல அனுபவனான்டு சொல்லி ஒங்ளால இப்ப கூட மறக்க முடிதா
னதுல பஸ்லேதா தூங்வுடுவாங்க எல்லா தூங்குங்க அப்டின்றுவாங்க
இல்ல அது ஒங்ளால மறக்க முடியுமா ங்க உங்ளுக்கு தோழர்கள் நெறைய பேர் இருப்பாங்க தோழிகள் நெறைய பேர் இருப்பாங்க அவுங்க கூட கத அடிச்சுக்கிட்டே பேசிக்கிட் டே தூங்குறதுக்கு கூட தோணாது
ஆ அதுல்லா நறையா பேர் தூங்கிருவாங்க எனக்கு வந்து பஸ்ல போனா தூக்கமே வராது எப்பயுமே நா மட்டுந்தா முழிச்சே இருப்பே அப்பறோ சீட்டு வந்து கீழ படுக்க முடியாது ரெண்டு ஒரு ஆள்தான மேல படுக் க முடியும் மத்தவங்கல எல்லா பெட்ஷீட் கொண்டு வரச்சொல்வ கீழே விரிச்சி படுக்க சொல்லிருவாங்க
ஆ நல்லாருக்கும் அது யோசிச்சி பாக்க ஒங்களுக்கு இப்பவே நல்லாதானா இருக்கு எத்தன வருஷோ ஆச்சி நீங்க போயிட்டு வந்து பள்ளில ஆனாலு இப்ப கூட ஒங்களுக்கு அத நெனைச்சி பாத்தா அவ்ளோ சந்தோஷமா இருக்குதான அந்த அதல்லா ஒரு தனி காலந்தா இப்ப நம்ம பசங்க கிட்ட சொல்லியிருப்போ நாலா அந்த காலத் துல அங்கல்லா போன தெரிமா எங்கலா போன தெரிமா அப்டின்னு சொல்ற அனுபவமே தனிதான தோழி நீங்க என்னதா இருந்தாலு நீங்கலா சுத்தி பாத்துருக்கீங்க எனக்குலா அந்த அனுபவம் கெடைக்
ஆ பாட்டு என்ன சொல்வாங்கனா பேரு குடுக்கறக்கு நா ஃபஸ் ட்டு வீட்ல எல்லார் கேட்டு வந்துருங்க அப்டின்னுவாங்க யார் யார் வீட்ல கேட்டு வந்து இந்த பெ எழுதிட்டு போங்கன் சொல்லுவாங்க டைரில ஆ மூணு பாட்டா இருக்கும் ஆ ஒவ்வொரு இதுல அமௌண்ட்ட பொறுத்து இருக்கும் ஒரு பத்து வி பத்து ஊரு இன்னொரு ஒரு பத்து ஊரு ஒரு இன்னொரு ஒரு பத்து ஊரு அப்டி எழுதி போட்ருப்பாங்க ம் இதுல எதுல ஜாயின் பண்ணிக்கிறல்ல இந்த அமௌண்ட்ட பொறுத்து எங்க பாட்டி சொல்வாங்க இனிமேல் என்கிட்டலா கேக்கவே கேக்காத டக்குன்னு நீ ஃபஸ்ட்டால பேரு குடுத்துரு இதல்லா போயி இந்த வயசுல அனுபவிக்காம எப்ப போயி அனுபவிக்க முடியும் ம் நீ கல்யாண பண்ணி அவ்ளோ வயசுல வந்து கல்யாண பண்ணபாடி எப்டி ஃபேமிலி இருக்குன் தெரியாது
கா நீங்க காலேஜிக்கு போயிருக்கீங்ளா காலேஜிக்கு போய் அங்கலா டூர்
ஆ காலேஜி வந்து கவர்மெண்ட் காலேஜினால ம் பிரைவேட் ஸ்கூ காலேஜினா தா ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அதிகமா நா படிச்சது கெவுர்மண்ட்டு காலேஜி ஸ்கூலு தா பிரைவேட்டு ஆ அதுல வந்து நாங்களதா காசு கலட் பண்ணி போ வேண்டி இருக்கும் ரொம்ப தூரம்லா போல காலேஜி படிக்கமோது
செரி செரி செரி யூ ஜி முடிச்சிருக்கீங்ளே நா அது கூட இன்னு முடிக் கில சிஸ்டர் நீங்க பரவாயில்ல கா பள்ளில போயி நல்லா சுத் திருக்கீங்க காலேஜி போயி நல்லா சுத்திருக்கீங்க பரவாயில்ல கல்யாண ஆனதுக்கு அப்றோ
கா காலேஜி ஸ்கூலு ரண்டுமே நாங்க கேள்ஸ்ஸு ஸ்கூலு ஒன்லி கேள்ஸ் மட்டுதா அந்த மாரி ஸ்கூல்லதா சேத்து உட் டாங்க காலேஜிம் அப்டிதா விமன்ஸ் காலேஜி
செரி செரி செரி செரி
அப்ப நாங்களாதா அரேஞ்சி பண்ணி சும்மா பக்கத்த ஊருக்கு மட்டும் ஹெச் ஓ டிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்களா வேன் அரேஞ்சி பண்ணி அப்டி ரெண்டுடீ ஓ எங்க கிளாஸ்ல வந்து அறுவது பிள்ளைக அறுவது ஸ்டூடண்ட்ஸு
செரி செரி செரி அறுவது பேருக்கு ஒரு ரெண்டாயிரூபான் போட்டாலு நீங்க நல்ல ஒரு நல்ல எடத்துக்கா போயி்ட்டு வரலாமே
ஆ அப்ப பிள்ளைகலா வந்து சுத்தி கொஞ்ச கிராமத்து பிள்ளைகதா நறையா இருக் குங்க அப்பறோ ரெ ஒரு நாளு அறுவ து பேரோ முப்பத்தொன்பது பேர் ரண்டு ரண்டு பேரா பிரிஞ்சி அவுங்க ஒரு நாள் நாங்க ஒரு நாள் அப்டி போயிட்டு வந்தோம்
ஆ பரவாயில்லயே தோழி நல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நல்லா போயிருக்கீங்களா உங்க கணவர் கூட்டிட்டு போயிருக்காரா எங்கயாவது
ஆ கணவர் வந்து கூட்டு போறன்னு சொல்லுவாங்க நா வந்து எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லன்ருவன்
ஏன் தோழி ஏன் ஸ்கூல் இப்ப பள்ளிப்படத்துலயு ஸ்கூலியும் நல்லா சுத்தனதுனால நீங்க கல்யாணத்துக்கு அப்பறம் போ மாட்டன் சொல்லிட்டீங்களா
இப்பயும் எதா ஒரு சின்ன பிள்ளைய இருக்கமோதே எங்க பாட்டி வந்து ஏ லீவுனா எல்லா ஊருக்குமே கூட்டு போவாங்க ரிலேட்டிவ் வந்து எல்லா தமிழ்நாட்ல எல்லா பக்கமும் இருக்கறாங்க
பரலால்யே குடுத்து வச்சவுங்ளா இருக்கீங்க
மதுர திண்டுக்கலு கோயம் தூரு அப்டி மாத்தி மாத்தி இந்த ஊருக்குள்ள கூட்டுகூட்டு போவாங்க லீவ்க்கு அப்பற வந்து நா மேரேஜி பண்ணம்போது அலயன்ஸ் பாக்கும்போது என்னா சொல்லிட்டனா எனக் வந்து ஃபாரின்ல ஒர்க பண்ற மாப்பள தா இருந்தாதே மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு அப்
ஃபாரின்லியா என்ன ஒரு பெரிய பேராச போல தோதி உங்களுக்கு
அப்பற வந்து வீட்ல பாத்தாங்க வீட்ல பாத்தல்லா எல்லாருமே நூறு பவுனு நூத்தம்பது பவுனு கேட்டு வந்தாங்க பாரின் மாப்பள எல்லா அப்பற வந்து நான் ஏ வு நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லா என்னா பண்ணம்னா அவுங்ள எங்களோட மூத்தவுங்க இருப்பாங்கள ஆபீஸ்ல ஒர்க் பண்றவுங்க அவுங்ள வந்து பாருத்து வேட்மோலில போட்டுட் இருந்தாங்க அப்பற நானு ட்ரை பண்லா அப்டின் சொல்ட்டு நானு போட்டு வச்சே அவல்லா சிரிச்ட்டே இர்ந்தாங்க இப்பதே காலேஜ் முடிச்சிட்டு வந்துருக்கு அதுக்குள்ளி கல்யாணயமா அப்டின்ட்டு அவுங்கள காலேஜ் முடிச்சு நாலஞ்சு வருஷ ஆனவுங்க
ஒ பாருங்ளே
பார்க் மனில போட்டு வச்சே அப்புற வந்து போப்பர் வந்து இந்த பாரத்து கல்யாண புரோக்கரு ப அவுங்ளு பாரத் மனில போட்டு வச்சிருப்பாங்கல்ல நெறைய போட்றவுங்ளு இருக்குறாங்க புரோக்கர் மூலமா போட்றவுங்ளு இருக்காங்க அப்பதா இந்த அலையன்ஸ் வந்துது பாக்குல எதோ ஃபாரின்ல ஒர்க் பண்ணா போதுன்ட்டு ஓகே சொல்லிட்டே
அவுங்க ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்ருந்தாங்ளோ உங்க கணவரு பரவால்லியே தோல்வி நல்லா நீங்க ஆசப்பட்டுது எல்லாமே நடந்துருக்கு உங்குள்க்கு ஒன்னு கூட கொற இல்லாம
து கடசில லண்டன் போகவே இல்லயே
ஐயயோ கூட்டிட்டு போக்லயா அவருக்கு கூட கூட்டிட்
இல்ல அங்க ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க லண்டன்ல எம்எஸ் வந்து அங்கதே படிச்சாங்க பிஇ வந்து இங்க படிச்சாங்க கோயம்முத்தூர்ல தமிழ்நாடு இன்ஜிடி காலேஜில அ ம் லண்டன்ல வந்து இன்ஜினீரா அந்த ஏரோ பஸ் இது இருக்கும்ல தெரியு கேள்வி பட்ருக்கீங்ளா ஏரோ பஸ் பிளைன்லா தயாரிப்பாங்கள அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க ஃபோர் லேக்ஸோ என்னமோ வாங்கிட்தாங்க அப்பதே காலேஜ் முடிச்சிட்டு ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க அங்க எம் எஸ் போய் அங்க படிச்சாங்க இல்ல அவுங்க வந்து எம்எஸ் அங்கயே படிச்சி அங்க ரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க
சேரி சேரி சே
எம்எஸ் அங்க படிச்சாங்க அப்பறோ அலயன்ஸ் பாக்கனு சொல்ட்டு அவனுங்க அப்ப அது டுவெண்டி சவன் இருக்கு எனக்கு டொண்டி டூ டொண்டி திரி என்னமோ இருக்கு மேரேஜ் ஆவும்மோது அப்ப வந்து இப்ப டென் இயர்ஸ் ஆச்சு கல்யாண ஆகி
டென் இயர்ஸ் ஆச்சா பரவல்லியே ஒங் கொழந்தைங்ளா இருக்காங்ளா தோழி
இருக்காங்ளே நேத் சொன்னேல் நானு பைய ஒன்னு இருக்கா பொண்ணு ஒன்னு இருக்
பைய பொண்ணு பரவால்ல
அப்பற கூட்டி போல போறே போற் போலா போலான் சொல்ட்டு கூட்டே போல அப்றோ வீசா வேற முடிஞ்சிருச்சு அப்றோ இங்கேதா அப்ற இங்கேதே சொந்தமா ஓனா நறைய கம்பெனில ஒருக் பண்ணாங்க ஐடில அப்ப காலேஜ்ல லெச்சர்லா போனாங்க ஆனா எனக் வந்து அந்த களவ் வந்து இன்னு இருந்துட்டே இருக்கு ஏ பாத்தின் ஏமாத்தி திட்டிகிட்டே இருப்பே இல்ல இல்ல நா லண்டன்லே வெளிநாட்ல ஃபாரின்லே செட்டில் ஆயி அங்கே இருக்கணு இண்டியா பக்கமே வரக்கூடான்னு ஒரு முடிவுல இருந்தே
அப்ப கூட்டிட்டு போங்க எதையாது சொல்லி அவங்கதா அங்க அனுபவோ இருக்க
அ ஆ எனக்கு எங்க சொந்தக்காரங்களா பிடிக் பிடிக்காது அவங்க தி திரும்பி இவங்கள தா பாக்க வேண்டி இருக்கு வெளிநாடு போயிட்டோம்னா இவங்கல்லா பாக்க தேவே இல்லல
அது என்னவோ உண்மதா யாருமே பாக்க வேணா நம்ம பாட்டுக்கு நம்ம வேல உண்டு நம்ம உண்டுன் இருந்துர்லா
ஆ அதனாலதா போ அப்டி க அப்டி கல்யாணம் பண்ணது கடசில ஆப்போசிட்டா மாறிச்சி வா என்ன சொல்லுவாங்க வாய்க்கெட்னது கை கைக்கெட்னது வாய்க்கெட்டலைன் சொல்லுவாங்கள்ள அந்
ப அதா நீங்க எல்லாத்தையு நெனைச்சு எல்லாமே கெடைச்சு உங்களுக் இது கெடைக்காம போய்டுச்சி உங்களுக் கடவுள் ஏதோ ஒன்னு சதி வச்சிருக்காரு
அவங்களுக் இங்கதா இந்தியாதா புடிச்சுருக்குன் போமாட்டேட்டாங்க இப்ப ஃபீல் பண்ணாங்க வீசா முடிஞ்சிருச்சேன் அப்ப அழுதாங்க காலே அங்க படிச்சதுனால அவங்களுக் அங்கயே ஒர்க் கெடச்சது இப்ப வந்து நம்ம வீசா முடிஞ்சிட்டு இங்குட் வந்துட்டோன் வச்சுக்காங்களே விஸ் வீசா முடியறதுக் முன்னாடி இங்க வந்ட்டாங்க ஃபோர் இயர்ஸ் இருந்தது
திருப்பி அங்க போனா தா வீசா ரினிவல் பண்ண முடியு
ஆ அங்க வேற நாட்டுக்குல்லா இங்கருந்தே பண்ணிர்லா ஆனா லண்டன பொறுத்து லண்டன் அமெரிக்கா மட்டு நம்ம அங்கே ரெண்டு வாரமா வேல கெடைக்கு வேலயு கெடைக்கு திருப்பி விசா கெடைக்கு திருப்பி வந்து ஃபாரின் இங்க மொத மொத ஒர்க் பண்ணிட்ருக்காங்க இப்ப
இருந்தாலு அங்க போற மாரி இல்லல்ல ஒரு யோசன அங்க போய் நீங்க தங்குற மாரி ஒரு யோசன உங்களுக் இருக்கு உங்க வீட்டுக்காருக்கு இருக்கா
இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்ல ஜாபா கெடச்சா போவே அப்டிறாங் இப்ப வந்து இன் இப்ப ஒர்க் பண்றது வந்து ஆ அந்த காலேஜ் அட்மிஷன் நாங்க வந்து அங்க லண்டன் காலேஜ் ரெண்டு மூணு காலேஜ்ல வந்து இவங்க வந்து டையப் வச்சிருக்காங்க இன்னொன் வந்து வீசா ப்ராசஸு அது அட்மிஷனு அப்றோ வந்து என்ன இருக்கு என்னென்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்குன் சொல்